வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங் தோழி வேலேல்லா முடிஞ்சதுங்ளா இன்னிக்கு நாயிற்றுக்கெழம என்ன சமச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னிக்கு வந்துட்டு பிரியாணி சாதமும் அ மீன் வருவலும் தோழி
அதுக்குள்ள செஞ்சுட்டீங்ளா
ஆ நா அ ஒரு லெவன் அந்த மாதிரியே செஞ்சுருவோம் தோழி
பரவால்ல சீக்கிரோ செஞ்சறீங்க எங்களுக்கு என் எல்லா வேலயு செஞ்சுட்டு இதையு செஞ்சுட்டு புள்ளைங்கள பாக்கறதுனாலு கொஞ்சோ எங்களுக்கு ஞாயித்துக்கெழம ரொம்ப பிஸியான ஒரு நாள்ன்னு வச்சு கோங்ள
ஆ இல்ல தோழி வழக்கமா அப்டிதா இருக் க்கு ஆனா இன்னிக்கு வந்து என்னுடைய கணவர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால நானு என்னுடைய மகன் மட்டுந்தா அதனால வேல வந்து கொஞ்சம் ஆ சீக்கரமே முடிச் ட்டேன் தோழி
சேரி சேரி சேரி சேரிங்க ஆ ஆ
க்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களாகிய நாம் வந்து கொழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டிய நற்குணங் கள் நல்லது நற்பண்புகள் பத்தி நம்ம தொடர்ந்து
கண்டிப்பா கண்டிப் ப்பா பேசலாம்ங்க ஒரு நல்லா அருமையான தலைப்ப எடுத்திருக்கீங்க பேசலாம் தோழி நற்குணங்கள் வந்து நம்ம வந்து நம்ம பாட் ட்டி தாத்தா காலங்கள்ல அவுங்களோட குணாதிசயங்கள் மத்தவங்களுக்கு உதவுறதா இருக்கட்டு வீட்ல எப்டி வந்து அ ஒரு பொருள எடுத்து உபயோகப்படுத்துறதுல இருந்து அ எப்டி மரியாத குடுக்கறதுல இருந்து எப்டி உணவ வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அதே நம்ப அம்மா அப்பா கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அதே வந்து இப்ப நம்ம வந்து நம்மக் ந நம்மளுக் சொல்லி குடுத்தாங்க இதுலருந்து பாதி நம்ம புள்ளைங்களுக்கு கத்து குடுத்து கேட்டாங்கனாலே போதுன்னுமானதுன்னு நா நெனைக் க்ற நீங்க என்ன தோழி நெனக்கிறீங்க
ச்சயமா கண்டிப்பா தோழி அவுங்களுக்கு வந்து மொதல்ல சிறு வயதில் இருந்தே கட்டுப்பாட்டான செலவுகள் வந்து எப்டி பண்றது அப்டிங்கறத வந்து நம்ம சொல்லி த்தருனு தோழி ரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கொழந்தைகள் வந்து பணத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது எந்த ஒரு சூழ்நில சூழ்நிலயும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் போனாலும் நாம் நம் நிலைல இருந்து மாறிடக்க கூடாது அப்டிங்கிற ஒரு நற்பண்புகள வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து சொல்லி த்தருனு தோழி சிறு சேமிப் பு பழக்கம் வந்து சொல்லி தரது உகந்தது சிறு வயதுல இருந்தே ஒரு உண்டியல் குடுத்தோ கெடைக்கக்கூடிய பணத்த வந்து முற்றிலுமாக அப்டியே நம்ம வெளயாடிச்ச சாமானம் வாங்கறது அல்லது மனம் தோ தோன்றின பொருள் எல்லாம் வாங்கறது அந்த மாதிரி இல்லாம ஒரு நூறு ரூபாய் கைல குடுத்தாலும் அத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம எப்டி செலவு பண்ணணும் அதுல நம்மளுடைய தாய் தந்தையருக்கும் நம்ம வந்து அதுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரனும் அல்லது மத்தவங்களுக்கு நம்ம பயனுள்ளதா அத வந்து செலவு பண்ணணும் அந்த பணம் என்னோடது நா மட்டும் தான் அத வந்து சயநலமா பயன்படுத்தணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்துடம அந்த பண த்த வந்து ஒரு சரியான முறைல எப்டி செலவழிப்பது அப்டிங்கிற நற்பண்புகள்ள நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி் குடுத்தோம்னா அவுங்க வேலைக்கு போகும் போது இப்ப நிறைய இளைஞர் இளைஞிகள் வந்து பாத்தீங்கன்னா நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க ஆனா கடைசி பத்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் குள்ளதான் வந்துட்டு மூழ்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம சின்ன வயசுலேயே அவங்கள வந்து நம்ம சனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதே இருவத் தெஞ்சு முப்பது வயசுல அவங்க கடன் வாங்காம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்து உரிமையாளரா இருப்பாங்க
கண்டிப்பாங்க தோழி அதாவது நீங்க எப்படி இரு இந்த சே சின்ன வயசுல இருந்து அந்த சேவிங்கங்கிற அந்த மனப்பான்மைை அவங்களுக் கிட்ட இருக்கணும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அனாவசியமான செலவுகள் எல்லாம் உங்கள பண்ண கூடாது அப்படிங்கறத இல்ல நம்ம கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நடுத்தரத்துல இருக்கிறவங்க அதுக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கமா இருக்கு நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா நம்ம இப்ப என்ன பண்ற ஒரு செலவ் அ ஒரு செலவுக்கு ரு பெ ஒரு பெரிய செலவ வந்து நம்ம அத எடுத்துக்கிட்டு அதை அத செலவு பண்ண ஈடுகட்ட முடியாம நம்ம இன்னொ ரு அ விஷயத்துல நம்ம மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி மாட்டி மாட்டி நம்ம நறைய தவறுகள் செய்றோம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம நமக்கு தேவையானது கண்டிப்ப பா இப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஐம்பது ரூாபாய்கும் சாப்புலா ஐநூறுபாய்கும் சாப்புலா நமக்கு தேவ வயிறு நம்பணும் நம்மளுக்கு வயிறு நம்பனும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா அந்த ஐம்பது ரூபாயிலயே எவ்வளவு ஆரோக்கியமா நம்ம சாப்பிட முடியமோ நம்ம வாங்கி சாப்ட்டுட்டு வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம வந்து வா வாழ்க்கை முறையை பயன்படுத்தணும் அப்பிடிங்ற வந்து ஒரு விஷயமும் இருக்கு சும்மா தேவையில்லாத ஆடம்பர இப்போ எல்லாம் பா த்தீங்கன்னா நம்மோ நம்ம நம்ம அம்மாவுக்க நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்க எந்த ஒரு விஷயனாலும் கடைல போய் வாங்குற பழக்கங்களே கிடையாது அப்டியே வாங்கனா பழங்களும் காய்கறிகளும் தான் வாங்கிக்கிறம ஒழஞ்சி சா சாப்பாட செஞ்சு இப்ப ஒரு கடையில் வாங்கற பழக்க வழக் கங்கள் எல்லாம் வந்து இப்பதான் அது இன்னைக்கு இந் அந்த பேரும் கூட நிஜமா சொல்லணும்னாங்க நம்ம வாயிலை நொழைய மாட் ங்கது அத வாங்கி அன்றாட அதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்றாங்க அதே வந்து அந்த காசு ஒரு மளிகை சமான வாங்கி போட்டாலோ இல்ல உ மார்க்கெட் ஜாம வாங்கி போட்டோம்ல பாருங்க மாச கணக்குல நம்ம அதை வச்சு பயன்படுத்திக்கலா ஆரோக்கியமாவு இருக்கு காசு செலவும் மிச்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம யோசிக்கணு யோசிச்சுதா ஒவ்வொரு விஷயத்தையு நம்ம செலவு பண்ணணு அப்படிங்கற ஒரு விஷய உள்ளடங்கியிருக்கு ஏன்னு கேட் ட்டீங்கன்னா இன்னைக்கு நாடு போற வேகத்துக்கு நம்ம அதுக்கு ஈடு குடுக்கவே முடியலீங்க ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்த பெ பெட்ரோல் வெளைக்கு இன்னைக்கு பாத்தீங்களா எவ்ளோ வெளன்னு ஆனாலு நம்ம அத செலவு பண்ணாமையா இருக்கிறோ பண்ணிட் தா இருக்ககோ இல்லைன்னு சொல்லலைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்ளோக்கு எவ்வளளோ வந்து சிக்கனம் பண்ணி அ அதுல இருந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் எடுத்து இது பண்ணோம்னாதா நம்ம கொழந்தைங்களுக்கு அத புரிய வச்சாதா அவங்களுக்கு வந்து அத அதனுடைய அருமைகள்ளா தெரியும்னு நெனைக்கிறே
நிச்சயமா தோழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெறைய பணம் உடையவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அதிகமா குழந்தைகளுக்கு வந்து செல்லம் குடுக்குறது கேக்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வந்து உடனுக்குடன் வாங்கி தந்துது அது வந்து செய்ய கூடாது மற்றவர்கள் யாரையு நம்ம வந்து குறை சொல்லவோ திருத்தவோ வந்து நம்ம நால முடியாது நம்ம நம்மளுடைய குடும்பத்தின் அளவு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்கலா இப்ப ஏதாவது ஒரு பொருள் கேக்கறாங்க அப்படின்னா அடுத்த நொடியே வாங்கி தரணு அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு காத்திரு அப்படிங்கிற ஒரு குணத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து கத்து குடுக்கணு அப்பதா வாழ்க்கைய எல்லா அவங்க பெருசாகும் போது ஏற்றத்தாழ்வுகளை பாக்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு தோல்வி வந்தா கூட ஐயோ உடனே வந்து மனம் உடஞ் சி போயிறது அல்லது தவறான முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி எல்லா இல்லாம நமக்கு இன்க்கு இந்த பொருள் கிடைக்கலையா நிச்சியமா உரிய காலத்துல நமக்கு அந்த பொருள் நம்ம கையில கெடைக்கு இன்னைக்கு இது கிடைக்கையன்னால இதுக்கு நிச்சயமா இருக் காரண இருக்கு அப்படிங்கற ஒரு பக்குவமான மனநிலையில வந் து அவங்களுக்கு வந்து வளரணு அதே மாதிரி எந்த விமர்ச னங்கள் வந்தாலும் நம் மீது தவறி இருந்துச்சுன்னா அத வந்து நம்ம ஏத் த்துக்கலா தவ று இல்லாத பட்சத்தில் தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற கிண்டல் கேளிகளுக்கெல்லா வந்து நம்ம செவி சாய்க்க கூடாது நம்ம வந்து தன்னம்பிக்கையோட திடகாத்திரமானா அது ஆனா இருக்கட்டு பெண்ணா இருக்கட்டு சமுதாயத் ள் எவ்வளவோ சவால்கள வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்ல தா நம்ம வளந்து வறோ அப்ப அந்த சவால்க எல்லா எதிர்கொள்ளும் போது நம்ம ஆன்மீக கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழணு அப்படிங்கறத வந்து நம்ம குழந்தைகளுக் கு வந்து சொல்லி குடுக்கணு தோழி
ம் ம் கண்டிப்பா தோழி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவது நீங்க சொன்ன மாரி இந்த மாரி பண இருக்கிறவங்களது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செல்லோ அப்படிங்கறத வந்து குடுக்காம அவங்களுக்குமே சில நற்பண்புகளை சொல்லிக் குடுக்கலா தவறு கெடையாது இப்ப பண இருந்தா என்ன இல்லைனா என்ன அவுங்க நற்குணங்கள கத்துக்கறதுக்கு யாரா இருந்தா என்னங்க இதே அவுங்ககிட்ட இருந்தா இன்னுமே சிற ப்பா செய்வாங்க ஏன்னா அவுங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு வசதிக்கு இன்னு நல்லா விஷ் நல்ல விஷயங்கள்லா கத்து குடுத்தாங்கன்னா இன்னு நல்ல விஷயங்கள்லா அவுங்க நறைய செய்வாங்க மக்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா பாாரத்தீங்கன்னா அவுங்க செய்யறக்கான அந்த மனசுதா வேணு இப்ப வந்து காசு இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்காது மனசு இருக்கிறவங்களுக்கு காசு இருக்காது அப்டிங்கற அந்த வாக்கியமெல்லா உண்ம நூத்துக்கு நூறு உண்மைன் தா நா சொல்லுவே
நிச்சியமா தோழி நிச்சியமா
கள் சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து பொய்யானதும் கெடையாதுங்க அவுங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆயிரோ அர்த்தோ இருக்குது அவுங்க சொல்லிட்டு போன விஷ்யங்களுக் கு அதுல நம்ம காது செவிக்கொண்டு கொஞ்சமாது அத உணர்ந்து நம்ம வாழ்க்கையில பின்பற் றனுன் நா நனைக்கிறே அது எல்லா விஷ்யமாவே இருக்குட் டுன் எடுத்துக்கோங்கள நற்குணங்களா இருக்கட்டு ஆடைகளா இருக்கட்டு உணவு வகையிலா இருக்கட்டு மரியாத குடுக்கறதுலையா இருக்கட்டு இந்த மாரி அவுங்க செலவு செஞ்ச விதமா இருக்கட்டு அ இந்த மாரி எல்லா விஷயத்திலயு அவுங்க உங்களோட உங்க செய் அவுங்க வாழ்க்கையின் முறையில இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம எடுத்து அத வாழ்ந்து அத நம்ம புரிஞ்சி இருந்தோம்னாலே நம உண்மையானமே நெறைய விஷயங்கள் வந்து நம்மளால உணர் ந்து அத வாழ முடியு
நிச்சயமா தோழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்னைக்குமே ஒப்பிட்டு பார்க்க கூடாது தோழி இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிறந்த நாளே இருக்குன் வச்சுக்கங்ள இப்ப பணக்கார வீட்டுக் கொழந்தைகள் வந்து ஒரு ஐம்பது பேரு நூறு பேத்த கூட்டி கூட்டிட்டு வந்து வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அசைவ உணவு விருந்து குடுத்து பரிசு பொருள் எல்லா குடுக்கற ஒரு ஒரு நறைய நிகழ்வுகள் வந்து நம்ம பாக்றோ இப்ப நம்ம கொழந்தைகளோட அந்த நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னால விருப்பப்பட்டோ அல்லது கட்டாயத்தினாலோ நம்ம போகக்கூடிய நிலை வர்லா ஆனா திரும்பி வரும்போது தா அத வந்து நம்மளுடைய கொழந்தையினுடைய மனநிலையை வந்து அதே நிலையில தா வச்சிருக்கணு அங்க போறோ அது அவுங்ளுடைய வழக்கம் அங்க வந்துட் டு கொழந்த வந்து நம்ம ஏ இப்டி பண்ணக் கூடாது ஒவ்வொரு கொழந்தைகள் அந்த ஒப்பிட்டு பாத் து அவுங்க வீட்ல அப்டி செய்றாங்கல்ல நம்ம வீட்ல ஏன் செய்யக்கூடாது அப்டிங்கிறத வந்து நம்ம போகறதுக்கு முன்னாடியே நம்ம கொழந்தை க்கி அதுக்கான பக்குவத்தையும் மனநிலையையு நம்ம வந்து வள த்திட்டு நம்ம கூப்புட்டு போறோ அப்டின்னா அவுங்ளு வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க பிற இடங்கள் அதாவது பிற காரணிகள் வந்து நம்ளுடைய அன்றாட வாழ்க்கைய வந்து பாதிக்க கூடாது தோழி அதுக்கான பக்குவத்த வந்து நம்ம கொழந்தைகளுக் கு ஆரம்பத்துல இருந்தே வளத்தி விட்ரணு
ம் ம் ம் ஆமாங்க இப்போ ஆ நம் கொழந்தைங்க அது அந்த மாரிய விஷ்யங்கள்லா பாத்துட்டு வந்துட் டு நம்மளை வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணல எனக்கு இந்த மாதிரிலா நீங்க வாங்கி தர்ல எனக்கு அந்த மாதிரி செய்ங்க அப்டிங்கற ஒரு விஷயத்த அவுங்க வந்து கொண்டுட்டு வரக்கூடாது இல்லைங்ளா
நிச்சயமா தோழி இன்னொன்னு என்னன்னா பாத்துட்டு அந்த கொழந்தைக்க கேக்குறாங்கன் உடனே நம்ளு அந்த பழக்கத்த மாத் தீரக்கூடாது தோழி ஏன் பாத்தீங்கன்னா அது நிலையான பழக்கம் கிடையாது பணக்காரரையு வந்து காலத்துக்கு பணக்காரரா இருக்க போறது கடையாது எல்லாத்துக்கு ஏற்ற இறக் கோ இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவுங்க வாழ்க்கையில இற இறங்கும் முகம் வரும்போது அந்த குழந்தைகள்னால அந்த ஆடம்பர பழக்கத்த விட்டுட்டு வர முடியாது அப்பறோ இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கி அந்த நிகழ்வ வந்து
கண்டிப்பா கண்டிப்பா சரியா சொன்னீங்க
ஆ அதனால அந்த மாதிரி எல்லா இருக்கற உண்மை தன்மையை வந்து நம்ம வெளிப்படுத்தி ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லாத இந்த மாதிரி ஆடம்பர விழாக்கள்ல்லா நம்ம குடும்பத்துல வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தாம இருந் தா ஆனா அதுவே வந்து இப்ப பிறருக்கு உதவி உதவி பண்ணி நம்ம அந்த விழாவ கொண்டாடுறோனா நம்ம பணக்காரங்கள இருந்தாலு அத பண்ண முடியு இப்ப நம்ம கிட்ட பணம் நறைய இருக் குனா ஒரு அம்பது பேத்துக்கு உதவி பண்ண முடியும் பணோ நம்ம கிட்ட இல்லன்னா ஒரு அஞ்சு பேத்துக்காது உதவி பண்ண முடியு
கண்டிப்பா இருக்கரத வச்
இருக்கறத வச்சு பண்ண முடியு அப்ப அந்த நற் குணங்கள் வந்து நம்ம பண்ணணு பழக்கிவிட்டோனா நம்மளோடய வாழ்க்கை ஏற்றம் இறக் கம் எப்படி இருந்தாலு அத வந்து நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலையையோ அல்லது அந்த குழந்தையினுடைய மனநிலையையோ வந்துட்டு நிச்சயமா பாதி
கண்டிப்பா கண்டிப்பாங் தோழி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அ இந்த தலைப்ப பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி தோழி வணக்கம்
நன்றி வணக்கம் தோழி